ங்க ப்ரோ ப்ரோ நல்லாருக்கே ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க?
ஆ நல்லாருக்கே ப்ரோ இப்ப எல்லா வீட்ல எல்லா எப்டி ஜி இருக்காங்க?
வீட்ல எல்லாமே நல்லாருக்காங் ப்ரோ
சூப்பர் ப்ரோ ம் எல்லாருமே நல்லாருக்காங்க ப்ரோ சோ அப்றொ டே லா எப்டி போயிட்ருக்கு நாளைக்கு வேற சன் ஆ ஓகே ப்ரோ நாளைக்கு மன்டே வீக் எப்டி எப்டி ஸ்டார்ட் பண்றீங்க?
மன்டே எப்டி ஸ்டார்ட் பண்றன்னா மன்டேன்னாலே கொஞ்சோ டென்சன் தா ப்ரோ ம் மண்டே ஆனாலே ஒர்க் போனு அப்டின்ற மாரி இரு க்கு
ஒ ஓகே ஓகே ப்ரோ
ஓகே ப்ரோ நம்ம இன்னக்கி டாபிக் பாத்தீங்னா ஆஃபிஸ பத்தி பேச லாம் ப்ரோ ஃப்ரீ டைம்ல நீங்க எந்த மாரிலா டைமுங்ளா ஸ்பெண்ட் பண்ணுவிங்க என்னென்ன ஹாபிட் பண்ணுவிங்க அத பத்தி சொல்லுங்க ப்ரோ அப்டியே
ஆ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இல்ல ப்ரோ நானே கால்ல வந்து உங்ககிட்ட டவுட் கேக்கணுன் நென்ச்சிட்டே இருந்தே கால் பண்ணு நென்ச்சிட்டே இருந்தே நம்ம எப்டி இங்க டயட்லா ஃபாலோ பண்றீங்கன் சொல்லிருந்தீங்ளா சோ அத உங்ககிட்ட கேக்றே அது கேக்ணுன் நென்ச்சுட்டே இருந்த ப்ரோ நா வந்துட்டு என்னானா காலைல எந்திரிப்பே ப்ரோ கால்ல எந்துடே ஆ நீங்க சொல்ற மாரி யோகா அது மார்லா நா பண்ண மாட்டே ப்ரோ
ஓகே ப்ரோ ஓகே
ஜாலியா எழுந்து கொஞ் நேர கொஞ்சொ வெளில போவ ப்ரோ தோட்டத்துக் போவே சோ அப்டே பக்கந்தா அத மரொ இருக்கு மாமரத்துல பேரு என குயில் கத்தும் ப்ரோ காக்கா கத்து குருவி அதெல்லா நல்லாருக்கு கேக்கற்துக் காலைல
ஆமா ப்ரோ மார்னிங் டைம் நல்லாருக்கு எந்த டைம் ப்ரோ நீங்க எந்திருப்பீங்க? எந்த டைமா
நா வந்துட்டு ப்ரோ ஒரு ஃபைவ் தேட்டிக்கு எந்திருப்ப ப்ரோ அப்ற திரும்பிய தூங்கிடுவ ப்ரோ அப்ற வந்துட்டு ஒரு ஆ எனக் கு நா நான் நா லாகின் பண்ற டைம் பாத்தீங்கனா நைன் ஓ கிளாக் லாகின் பண்ணுவே சோ அப்டி லாகின் பண்ணிட்டு அப்டியே கொஞ் நேரம் கேப் விட்டுட்டு திரும்ப டென் ஓ கிளாக் லாகின் பண்ணுவே லாகின்ல தா இருப்ப பட் கொஞ்சொ ஒர்க் பண்ணாம இருப்பே டென் ஓ கிளாக் அப்புறந்தா ஒர்க் ஸ்டாட்டே பண்ணுவம் ப் ரோ சரியா
ஓகே ப்ரோ ஓகே ஓகே
அப்றொ வந்து பாத்தீங்னா அ லன்ச் சாப்பாடு வந்து பிரேக்ஃபஸ் காலைல வந்துட்டு ஒரு சில நாள் வந்து காலைல ரொம்ப பசிச்சா சாப்ட்ருவே இட்லி தோச எதாது இருந்தா சாப்ட்ருவே அப்டி இல்லன்னா அ நைட்டு வந்து ஊற வச்சுருவாம் ப்ரோ பாதம் அது ரெண்டு சோ வால்நட்டு அதுக்கப் புறோ வந்துட்டு இந்த கருப்பு திராட்ச அதுக்கப்ற அத்திப்பழொ இதெல்லா வந்து பாத்தீங்கனா நைட்டு ஊற வச்சுட்டு காலைல ரெண்டு செவ்வாழ பழோ அப்டி இல்லன்னா ஒரு நாள் செவ்வாப் பழ போட்டுப்பே ஒரு நாள் வந்து மாதுளம் பழ போட்டுப்பே ப்ரோ சோ இத அப்டியே ஒரு ஸ்மூத்தி மாதிரி பண்ணிட்டு காலைல குடிச்சுட்டேனா நா ஒரு பதினோரு மணிக்கா ஒரு சின்ன காஃபி குடிப்பம் ப்ரோ அவ்ளதாம் ப்ரோ இக் காலைல நீங்க என்ன காலைலே இது மாதிரி சாப்பிடுவீங்க
காலையில பார்த்தீங்கன்னா நான் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிடுவேன் ப்ரோ நான் டீ காபி லாம் மொத்தமா அவாய்ட் பண்ணதுனால நான் வெள்ளரிக்கையில்ல்ல கு குக்கும்பர்
ஆஹ் ஆமா ப்ரோ
அந்த மாதிரி எடுத்துபேன் அந்தமாதிரி மார்னிங் டைம்ல எடுப்பேன்
ஓகே
ஓகே ப்ரோ அதான் டீ காப்பி அவைட் பண்ணதுக்கு மேல பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு பதினொன்றரைக்கு அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னாஹ ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்குவேன் ப்ரோ
சூப்பர் சூப்பர் ப்ரோ
ஆஹ் அப்புறம் அந்த மாதிரி மாதுளை ஜூஸ் இல்லைன்னா சாத்துக்குடி இது இந்த மாதிரில எத ஒண்ணு எடுத்துப்பேன்
உம் உம் ஓகே ப்ரோ
ஆ ஈவினிங் டைம்ல பழம் அந்த மாதிரி எடுத்துக்குவேன் ப்ரோ வாழைப்பழம்
சூப்பர்
இந்த மாதிரி ப்ரூட்ஸ் எடுத்துக்குவோம் ப்ரோ
ஓகே ஓகே ப்ரோ
நீங்க சொல்ற மாதிரி தான் ப்ரோ அதாவது நைட் டைம்ல இந்த மாதிரி ஒரு சில நேரான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணில போட்டு ஊற வச்சிட்டு
ம்
மார்னிங் என்திருச்சு அது ஒரு சிலநேரம் சாப்பிட்டு ஏதோ ஒரு நாள் சாப்பிடுவோம் ஒரு நாள் சாப்பிட மாட்டோம்
உம் உம்
உஹம் ஆமா ப்ரோ
ப்ரோ நீங்க இது வந்து ப்ரோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ஆஹ் மாதுள பழம் வந்து நீங்க டெய்லியும் சாப்பிடலாம் ப்ரோ அது வந்து ரிசவஷனே கிடையாது ப்ரோ யார் வேணா சாப்பிட்டுக்கலாம் நீங்க செவ்வாழ பழம் மாதுளம்பழம் ஒரு நாள் ஆப்பிள் நீங்க டிப்ரெண்டா ஒரே டெய்லி அதாவது சாப்டோனாடெய்லி அதாவது சாப்டோனா போர் அடிச்சா அதுக்காண்டி சொல்றேன் ஒரு நாள் மாதுளம் பழம் ஒரு நாள் ஆப்பிள் அஹ் செவ்வழ பழம்ட்டு சொல்லி நீங்க ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விதமான ஃப்ரூட்ஸ் எத்துட்டீங்கன்னா அஹ் உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து கிடைக்கும் அந்தமாதிரி இருக்கும் நீங்க அந்த மாதிரி ப்ரோ நீங்க டெய்லி எஃகு எடுத்துகிறனு சொன்னீங்களா நீங்க மார்னிங் மட்டும் எடுத்துக்கிறீங்களா இல்ல த்ரீ டைம்ஸ் எடுத்துக்கிறீங்களா
இல்ல ப்ரோ மார்னிங் மட்டு்ம் தான் ஒன் டைம் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு எக்கு எடுத்துக்கிறேன் அது மார்னிங் மட்டும் தான் எடுத்துக்கிறேன் ரெண்டு எக்குமே
ஓ ஓகே ஓகே ப்ரோ நானே வந்து எங்க எடுத்துக்கலாம் தான் இருக்கேன் இருந்தாலும் அது வந்து எனக்கு வந்து அது மனசு கேட்க மாட்டது ப்ரோ சாப்ட கூடாதுன்னு
ம் சரி ஓகே ப்ரோ ஓகே ஓகே
ப்ரோ வந்துட்டு ப்ரோ அஹ் வேற ஏதோ கேக்குன்னு நினைச்சேம் ப்ரோ ப்ரோ உங்க ஊர் சைன்ல என்ன வந்துட்டு ஈஸியா கெடைக்கும் ப்ரோ என்ன அந்த ட்ரை ப்ருட்ஸ் என்ன பேமஸான ப்ரூட்ஸோ இல்லன்னா அந்த மாதிரி ஹ்ஹ் ட்ரை ஃபுரூட்ஸ் து அந்த மாரி எது ஈஸியா கெடைக்கு அதது
கெடைக்கும் ப்ரோ ஆனா நெறைய நெறைய ஃப்ரூட்ஸ் கெடைக்காது ஒரு சில ஃப்ரூட்ஸ் மட்டு தா கெடைக்கு நம்ம சைடு
வ என்னன் என்னன் சொல்லுங்க ப்ரோ
ப்ரோ பாத்தீங்னா அ பழத்துல பாத்தீங்னா அது வாழப்பழ கெடைக்கு எல்லா வாழப்மே செவ்வாழ செரி நார்மல் வாழ வாழப்பழ சாப்டுவோல்ல அந்த மாரி அதா கெடைக்கு பாதாம் கெடைக்கும் ப்ரோ
ஓ சூப்பரு ப்ரோ ப்ரோ பாதாம் வந்து இந்த ஊர்ல கெடைக்குமா சேலத்துல பாதம் இருக்குமா
இருக்கு ப்ரோ இருக்கு இருக்கு ஒரு சில எடத்துல மரம் போட்ருக்காங்க ப்ரோ ஒரு சில காட்ல செடில பாத்தீனா இருக்கு அது
ஓ ஓகே ஓகே ஓகே சோ அப்றொ வேற ப்ரோ
ம் சாரி ப்ரோ பாதாம் சொல்ற இது முந்திரி கெடைக்கும் ப்ரோ பாதாம் இல்ல முந்திரி
ஓ ஓகே ஓகே ப்ரோ எங்க ஊர்ல முந்திரி நெறைய கெடைக்கும் ப்ரோ
த்தி சொல்லிட்டே ம முந்திரி கெடைக்கு கம்லா ஆரஞ்சு இந்த மாரி கெடைக்கும் ப்ரோ ஆ கம்லாப்ழம் ஆரஞ்சு இந்த மாரி கெடைக்கும் ப்ரோ
எங்க ஊர்ல வந்துட்டு ப்ரோ அ நீங்க சொன்ன மாதிரி பண்ருட்டி பலாப்பழ கேள்விப்பட்ருக்கீங்ளா?
ம் இருக்கு ப்ரோ இருக்கு
சூப்பர் பலாப்பழங் கெடைக்கும் ப்ரோ அதெல்லா வந்து பாத்தீங்கனா அப்டே பாண்டிச்சேரி பக்கந்தா பாண்டிச்சேரி கடலூர் பண்ருட்டி அ ப்டி வரு அந்த லைன்ல சோ எங்க ஊர்ல பலாப்பழ வந்து நல்லா கெடைக்கு அதுக்கப்றொ வந்து பாத்தீங்கனா அ முந்திரி ப்ரோ இங்க கேஷுநட் ஆ முந்திரி வ ந்து இங்க வந்து இப்ப அ நெறைய இந்த வீட்டுக்கு வீடு வந்து பாத்தீங்னா டேக்ட்ரி மாரில்லா வச்சிருப்பாங்க ப்ரோ ஆளுங்கள வச்சி ஆ முந்திரி அந்த பழத்தெலா பழோ தனியா எடுப்பாங்க வெத தனியா எடுப்பாங்க ப்ரோ சோ அந்த முந்திரி அதெல்லா கேஷுநட் தனியா எடுத்து அத செல் பண்ணுவாங்க பட் ஆனா எ ஃப்ரெண்டு வச்சிருக்கா ப்ரோ அவங்கிட்ட நா கேட்டே டேய் எனக்கு ஒரு ரெண்டு கிலோ குட்றா காசு வேணாலா குடுத்துறேன்டா அப்டின்னே அவெ எனா இல்லடா இதுலா தர முடியாது இது சாப்டக்கூடியது கெடையா அப்டின் நெறய பேர் சம் டிங் ரீசன் சொண்ணாம் ப்ரோ
ஓகே ப்ரோ
அதனால வந்துட்டு அது நா அத பத்தி நா டீட்டெய்லா அவ கிட்ட கேக்கல ப்ரோ பட் ஆனா எங்க ஊர்ல வந்துட்டு முந்திரி அதுக்கப்றோ பலாப்பழம் ஃபேமஸ் ப்ரோ
ஓகே ப்ரோ இங்கேயே கெடைக்கு ப்ரோ மாம்பழம் பேஃமஸ் ப்ரோ இங்க
சேலட்டு மாம்பழம் மல்கோவா மாம்பழம் ப்ரோ மல்கோபா மாம்பழம்னா அது ஒங்க ஊரு தா ப்ரோ
ஆமா மாம்பழம்னாலே இங்கதா அதெல்லாம் பாத்தீங்கன்னா பல்லாபழம் நீங்க சொல்ற மாதிரி பண்ருட்டி அ அந்த மாதிரி டேஸ்ட் வராது பட நார்மல் டேஸ்ல நம்மட்டையும் பலா பலா இருக்கு ப்ரோ
சூப்பர் சூப்பர் வ
ஆ நல்லா இருக்கு டேஸ்ட்டு டேஸ்ட் நல்லா இருக்கு ஆனா சொல்ல போ உள்ள இருக்க பழம் பாத்தீங்கன்னா கொஞ்சோ பண்டூர் சைட் இல்லாம தா கொஞ்சோ பெருசாக இருக்கு இங்கே கொஞ்சோ சின்னதா இருக்கு ப்ரோ
ப்ரோ
அந்த டிஃப்ரெண்ட் இருக்கு ஆனா டேஸ்ட்டு டேஸ்ட்டு டிஃப்ரண்ட் ஒரே மாரி தா இருக்கு இருந்தாலு அந்த சைஸ் வந்து பாத்தீங்கனா கொஞ்சோ மாறி வரு
உம் உம் ஓகே ப்ரோ ப்ரோ இப்ப எனக்கு நீங்க சொன்னீங்களா மல்கோவா பாம்பழம் சொன்னீங்களா அதுல நார் ஏதாவது இருக்குமா ப்ரோ நாரு
உள்ள அதுல இருக்குன்னு கேக்குறீங்ளா இல்ல ப்ரோ அந்த மாதிரி எதுவு இருக்காது ப்ரோ அது ஒரு சில மரத்ல வந்து அது வந்து வெளச்சல் இருக்கிறத பொறுத்து அதாவது ஒரு சில மரம் பத்தீங்கன்னா நல்லா நல்லா இருக்கு ஆ அதுல பாத்திங்கனா நல்லாவே இருக்கு பழோ ஒரு சில மரம் பாத்தீங்கனா கொஞ்சோ டேமேஜ் ஆன மாதிரி இருந்ததுன்னா உள்ள ஏதாச்சு பழத்துல ஏதாச்சு ஒரு ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் காட்டும்ப்ரோ அதுல
ஓ ஓகே ஓகே எனக்கு எங்க ஊர்ல வந்து ப்ரோ எங்க எங்க வீட்டுல வந்துட்டு இந்த கிளி மாங்கா தெரியுமா ப்ரோ கிளி மாங்கா ஒட் ட்டு மாங்க ஆ சூப்பர் ப்ரோ எனக்கு மூணு வெரைட் இருக்கு ப்ரோவி ல பட் ஆனா வந்துட்டு சாப்டும்போது அதுல நார் இருக்கு ப்ரோ பெரிய ஒட்டுமங்கா சொல்லுவாங்க பாத்தீங்களா அது இதுல நார் இருக்காது ப்ரோ பட குண்டு மாங்காளயுஇருக் இருக்காது அந் அனா கிளிமங்கால நார் இருக்கு ப்ரோ அது சாப்பிடவே பிடிக்கல பட் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு ப்ரோ
நாங்களு ஃப்ரீ டைம்ல பாத்தீங்கன்னா அந்த மாரி மாந்தோப்புக்கு போயிட்டு அந்த மாரி பெருக்கிறது வேல செய்றது அந்த மாதிரி பண்ணுவோ அந்த மாரி இருக்கு ஏன்னா ஃப்ரீ டைம்ல போயிட்டு அப்டியே தோட்டத்துக்கு போயிட்டு அதெல்லா பிறிச்சுக்கிட்டு அப்டியே எடுத்துட்டு வந்து அது கடய்ல குடுத்து சேல் பண்ணிட்டு அந்த மாரி பண்ணிட்டு இருக்கு ப்ரோ
ஓ ஓகே ஓகே ப்ரோ சோ எனக்கு எனக்கு அதுதா ப்ரோ மக்கிய சேலத்துல அப்படின்னா மாம்பழம் ஃபேமஸ்ன்னு கேள்வி கேட்டாங்கன்னா எஆ மல்கோவா மாம்பழோ தா அப்டின்னாஸ் சொல்லிருக்கே அ அங்க காலேஜ்ல ப்ரோ அங்க என்க் நறையா ஆந்திரா ஆந்திரா அ எல்லா இதுலயுமே வந்து படிப்பாங்க ப்ரோ அது இல்ல சோ அப்ப கேக்க கேக்கம்போது இதெல்லா வந்து சேல மாம்பழோ வாங்க போனா கூட இது வந்து இந்த ஊர்ல பேமஸு அப்டின்னு நாங்க சொல்லிருக்கோ சேலத்து பெருமை
ச சேலத்தின் பெருமை பார்த்தீங்கன்னா அதா ப்ரோ அந்த ஊரோட என்து பாத்தீங்கன்னா மாம்பழந் தா ஃபஸ்ட் எடுத்துன்ன சொல்லுவாங்க
உ ஆமா ப்ரோ உங்க உங்க உங்க ஊர வச்சு சு விஜய் அதாவது சி எம் சார் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவரே பாட்டே பாடிருக்காரு ப்ரோ
சேலத்து மாம்பழெ போக்கிரில ஒரு பாட்டு ஒண்ணு வந்திருக்குமே அத சொல்றீங்களா ஹ ஹ அதாம்ப்ரோ
அப்புறோ ப்றோ நீங்க ஸ்கூல்ல வந்துட்டு அ ஏ ஸ்கூல்ல வந்து சண்டே இருக்குங்க சண்டே ஜாலியா இருப்பீங்க மண்டே அ மண்டே வருது காலையில நீங்க ஸ்கூல் போனு அப்ப உங்களோட மனநிலை எப்டி ப்ரோ இருக்கு
ரொம்ப கொடூரமா இருக்கு னு ஏன்டா போறோ வீட்ல இன்னே சண்டே சண்டே சண்டே பாத்தீங்கன்னா இப்ப வீ்க்டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க வீக்கெண்டு பாத்தீங்கன்னா அந்த ரெண் னால் தா
அ
பேசாம வீக்கே மொத்தமா லீவ் குடுத்துட்டு அந்த சனி ஞாயிறு மட்டு ஸ்கூல்க்கு போயி வக்கலாம அப்டின்ட் டொரு மன மன அழுத் தலா இருக்கு
வ் வேற லெவல் ப்ரோ ஓகே ப்ரோ நம்ம தொடர்ந்து வேற ஒரு கால்ல பேசலா ப்ரோ ம் ம் பாய் பரோ